ஹலோ ஹ
வணக்கம் மேடம் எங்கன்ந்து பேசுறீங்க
நாங்க வந்து பாத்தீங்ன்னா எங்க வீட்லந்து தா பேச்றோ
எங்கருந்து மேடம்
நாங்க கோய்முத்தூருங்க
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே மேடம்
அ இன்னிக்கி உங்க வீட்ல என்ன இன்னக்கி ஸ்பெஷல்
இன்னைக்கா மேடம் வீட்டுக்கு போனா தா மேடம் தெரியு வீட்டுக்கு போல இன்னு நீங்க என்ன சமச்சீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தோச சட்னி தா மதியானோ வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணே காலைல வந்து மசால் தோச அதுக்க ப்றோ வந்து ராகி அ சேமியா வந்து சக்கர தேங்கா போட்டு அது ஸ்நாக்ஸ்க்கு குடுத்தே
ஓகே ஓகே மேடம்
காலைல நீங்க என்ன சாப்ட்டீங்க
காலைல இட்லி மேடம் மதியானோ வந்து எக் ரைஸு
ஓ
ஆ நல்லாருப்பாங்க
ஓகே சாட்ட டே சாட்ட டே ல்லா எக்கு சாப்டுவீங்க ஒன்னு பிரச்சனல்ல
சாட்ட டே மட்டு இல்ல மேடம் எல்லா நாள் எக்கு சாப்டுவே மேடம் ஆமா எல்லா நாளுமே நான்வெஜ்ஜு
ஓ சூப்பர் ஆனா டெய்லி நான்வெஜ் சாப்பனால ஒங்களுக்கு போர் அடிக்றது இல்லயா
போ சாப்பலனா தா மேடம் போர் அடிக்கு எங்கலா
செர் இல்ல ஒரு சேஞ்சுக்கு இன்னக்கி ஒரு நாள் வெஜ்ஜு சாப்பலா அப்டிலா தோணாது
ஆ ஹா அப்பில்லா தோணவே தோணாது எப்பேமே நான்வெஜ் இருக்குணு, ஆமா ஆமா
சா மார்னிங்கே வாங்கிட்டு வந்து குடுத்துருவீங்களா வீட்ல
இல்ல இல்ல மேடம் வீட்ல எப்பமே இருக்கு நம்ம வீட்ல எப்பமே இருக்கு நான்வெஜ் கருவாடாச்சு இருக்கட்டு முட்டையா இருக்கட்டு சின்ன சின்ன ஐட்டமாச்சு இருக்கும் நம்ம வீட்ல எப்பமே
நான்வெஜ் இருந்துட்டே இருக்கு இல்ல இப்ப மட்டன் சிக்கன் எல்லா வாங்கிட்டு வரணு இல்
ஆமா அ இல்ல இல்ல அப்போ அது மட்டன் சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டன் மோஸ்ட்லி எடுக்க மாட்டோ எப்பயாவது ஒரு த ஒரு தடவதா
ஓ சிக்கன் இரு
சிக்கன், மட்டன்தா ரேட் அதிக இல்ல மேடம் மட்டனு
ஆமாமா ஆமா.
மேம் ஓகே மேம் தொள்ளாயிர த்தி அம்பது ரூவாவோ தொள்ளாயிரத்தி இருபது முப்பது ரூபாவோ எவ்ளோ மேடம்
என்னங்க சொல்றீங்க இங்கல்லா எட்நூறு ரூபா தா
ஆஹா நீங்க கோயம்புத்தூர்ல உங்க கிராமத்துல கொஞ்சோ அதிக கம்மியா கெடைக்கு உங்களுக்கு கிராமத்த ஒட்டி இருக்கீங்களே இல்ல இல்ல, கிராமத்த ஒட்டி இருக்கீங்க அது கோயம்புத்தூர் தெரியு மேடம் எனக்கு நா சென்னையில இருக் க்க மேடம்
சென்னைல தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாங்களா
இப்ப எ எவ்ளோன்னு தெரியல மேடம் அதா ஒரு ஆயிரரூபாக்குள்ள இருக்கும் எல்லாமே
புரியுது புரியுது புரியுது அ ரேட்டு ஜாஸ்தி தா ஆனா அந்த அளவுக்கு நல்லா க்குமா சிலது வந்து மட்
நா எப்பமே வந்து எலும்பு எலும்புதா ரொம்ப லைக் பண்ணுவே சிக்கனா இருந்தாலு செரி மட்டனா இருந்தாலு செரி
ம்
ம் நீங்க
எனக்கு நான்வெஜ் பிடிக்கு பட் டெய்லி நான்வெஜ் சாப் புட மாட்டே ஆ, வாரத்துல ரெண்டு நாள் நான்வெ ஜ் இருந்தா எனக்கு பிடிக்கு அ பிடிக்கு பட் கொஞ்சோ வெஜிடேரியன் நா சேத்துப்ப
வெஜிடேரியன் இருக்கு மேடம் நம்ம வீட்லயு நம்ம வீட்லயு வெஜிடேரியன் இருக்கு இல்ல நான்வெஜ் சாப்ட்டா தா ஒரு ஃபுல் ஃபில் ஆவு நமக்கு
ஓகே ஓகே ஆமா ஆமா உங்களுக்கு வே நான்வெஜ்ல எது ரொம்ப பிடிக்கு
நான்வெஜ்ல ஃபிஷ் ஐட்டந்தா மேடம்
ஃபிஷ் சீ ஃபுட் ஆமா ரொம்ப நல்லது கூட ஒடம்புக்கு உங்களுக்கு எப்டி அந்த வஞ்சரம் பிடிக்குமா இல்ல
எனக்கு எறால் எறால் ரொம்ப பிடிக்கு
ஆ ஏன் எ நண்டு பிடிக்கு ஆனா இந்த வஞ்சரத்த விட ந றைய மீன் நல்லா டேஸ்டா இருக்கு ஆனா ஏ நெறைய பேர்
அது வஞ்சரோங்றது ஒரு மார்க்கிட்டிங் தா மேடம் அது
ஆ அது அது அப்படியே மார்க்கெட் பண்ணி அது வஞ்சரோ வஞ்சரோ அதே ஃபேமஸ் ஆயிடுச்சு
ஆமா ஆமா ஆமா ஆமா
இன்னு நல்ல நல்ல ஃபிஷ் எல்லா இருக்கு
ம் வவ்வால் இருக்கு
ம் வா அதா கருப்பு வவ்வால் இருக்கு அப்பறோ பாற நல்லாருக் கு
பாறை வந்து சீலாவா சீலா சீலானா பட்டையா இருக்குதே அதானே மேடம்
ஆமா
அது கொழம்புங்க முள்ளு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குழந்தைங்களால சாப்ட முடியாது பெரியவங்களால சாப்ட முடியும்
கோ
அப்போ நீங்க வேற மீன் சொல்றீங்க அது சப்பையா இருக்கணும்ல்லாப்பா பாற மீன்னா குழம்புக்கு நல்லா இருக்கும்
பாற நல்லா இருக்கும் பாற வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபிளாட்டா இருக்கும்
அதான் சொல்றீங்களா நீங்க
இல்ல பாற ஃபிளாட்டா இருக்கும் நா சொல்றது ஷீலா மீ அது
சீலா ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சீலா ஓகே ஓகே நார்மல் மீனு போல் தா இருக்கு அது ஓகே
உம் மத்தியு நல்லது தா உடம்புக்கு நல்லது ஆஹ்
உம் அதுவும் அது அது கொழும்புக்கு நல்லா இருக்கும் மேடம்
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா
அது கொஞ்சம் வந்து பெருசா
உங்க ஊர்ல எல்லாம் இந்த கிளிமீன் இருக்கா கிளிமீன் சொல்லுவோம்
கிளி மீன் எங்க ஊர்ல இல்ல மேடம் தெரில மேடம் எனக்கு தெரியாது எனக்கு
நீங்க வந்து மீன்னெல்லாம் எப்படி பாத்து வாங்குவீங்க
மீனு மார்க்கெட்லஇருக்க எல்லா மீனு இருக்கு மேடம் நம்ப ஊர்லலாம்
இல்ல இல்ல புரியுது எல்லா மீனும் இருக்கு ம் இப்ப ஒரு சில மீன் பாத்தா தெரியுல இது பழைய மீனு புது மீனு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எப்படி கண்டுபிடிப் பிங்க நீங்க
இப்போ நம்ம ஒரு எனக்கு தெரியாது மேடம் ந நா வாங்க போனா மீன் வெட்டுறாங்கல்ல அவுங்களே பாத்து சொல்றுவாங்க இது வந்து மாத்திருவாங்க இங்க அப்படின்ட்டு
ஓ பரவாயில ல நல்ல விஷயம்
அவுங்களே சொல்லிடுவாங்க மோஸ்ட்லி
மாத்திட்டு வந்துருங்க நல்ல விஷயம்தான் இது சில பேர் ஆனா சொல்ல மாட்டாங்கல்ல
இல்ல நிறைய பேர் இங்க அப்படி எதும் பண்ணமாட்டாங்க சொல்றுவாங்க மோஸ்ட்லி சொல்றுவாங்க இன்னிக்கி நல்லாலல்ல மீனு
நீங்க வந்து அந்த ஹோல்சேல் மார்க்கெட் அந்த அ காசிமேடு அந்த மாரி எடத்துக்கு போவீங்களா இல்ல
ஆமா ஆமா மேடம்
எங்களுக்கு வந்து இந்த சைடு தூத்துக்குடி சைடு அந்த மாதிரி சைடுல இருந்து எங்களுக்கு மீன் வருது உங்களுக்கு எல்லாம் எந்த சைட்ல இருந்து வருது
ஃபுல்லாவே ஆந்திரா தான் மேடம் எங்களுக்கு வந்து ஆந்திரா காசிமேடுல்லாம் போனா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கும்
ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எறாலாம் எவ்ளோ கிலோ எவ்வளவு எறா
இரநூறு ரூபா மேம் அதிகமா நானூறு ஐநூறு ரூபா இருக்கும் மேடம்
இங்கல்லாம் ரேட்டு ஜாஸ்தி நீங்க இரநூறு ரூபான்றீங்க
மேடம் நானூறு அதான் ஐநூறு ரூபாக்குள்ள இருக்கும் மேடம் அது சின்ன எறா எறா சைஸ் பொருத்து மேடம் சைஸ்சு சைஸ்சு இருக்குல
நல்ல பெரிய எறாவே நல்லா பெருசா இருக்கும் ஆனா அது ஆற்நூறுபா
உம் அதுதான் சொல்றேன் அந்த ஏற‌ எறா சைஸ்ச பொருத்ததுங்க சில பேர் வந்து ஏரி-லாம் ஏரி இதுல இருக்குல
ஆமா ஆமா
சாரி ஏரியதான் வளப்பு எறா ஏரில கூட புடிக்க முடியாது வளப்பு எறா புடிப்பாங்க சில பேர் வந்து கடல் எறா வாங் வாங்குவாங்க
கடல் எறா நல்லது இல்ல
நல்லத்தா இதா ரேட்டு அதிகமா இருக்குல்ல இது ரெண்டு எ
ரேட் ஆமா இங்கதா ரேட்டு ஜாஸ்தி இந்த கேரளா சைடுடெல்லா போனா நம்ப காய்கறி மாரி மீனு எறாலா வாங்கிட்டு போலா கன்னியாகுமரி காய் இது தூத்துக்குடி சைடுடெல்லா ரொம்ப சீப்பு
நம் இல்ல இங்க சீப்புதா மேடம் இங்க டைம் ஆக ஆக சீப்பு
சீப்பாயிடுது அ அ
ஆமா ஆமா ஆமா
இப்பதா அந்த மீன்பிடி தட முடிஞ்சுச்ன்னு நெனைக்குற
ம் ம் ம்
மீன் பிடித்தட இருந்தா வந்து மீனு பழைய மீனா இருக்கு இல்லைனா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு
ம் ம்
தால்மன் ஃபிஷ் கூட நல்லா இருக்கு
ஓகே ஓகே
ஆன சால்மன் ஃபிஷ்ல வேஸ்டேஜ் கம்மி
ம் ம் ஓகே ஓகே மேம் நம்பள்த பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சோ நல்லா இருக்கு கொஞ்ச நல்லாருக்கு நீட்டா ஓ மோஸ்லி வந்து கிளீன் பண்ணம்போ நம்ப கிளின் வீட்ல கிளீன் பண்ண மாட்டாங்க வீ டைம் இருக்காது இருக்கு மோஸ்ட்லி வந்து அவங்களே கிளீன் பண்றாங்க
அம்மா அப்டி கிளீன் பண்ண நல்லது இல்ல நம்மளுக்கு கொஞ்சோ டைம் சேவ் ஆகு
ஓ ஆமா ஆமா
நீங்க ஏதாச்சு வீட்ல ஹெல்ப் பண்ணுவீங்களா சமைக்க
ம் நா சமைப்பே மேடம் மீன் கொழம்பு வைப்பே
ஓ சூப்பர் நல்ல விஷ்யோ
போடுவ
ம் சாப்படுறது மட்டும் இல்ல எல்லாமே செய்வும் செய்வீங்க
ஆமா ஆமா சிக்கன் கொழம்ப வச்ச சிக்கன்னு கொழம்பு அதுக்கப்றோ மீன் கொழம்புல்லா கொஞ்சோ நல்லா செய்வே எனக்கு அந்த பக்குவோ வராது ப்ரியாணி ப ப்ரியாணிக்கு மட்டு
ஒ அத நீங்க செய்ய செய்ய அது வந்துரு க கத் செய்ய செய்ய ஒ ஒரு தடவ செஞ்சா வந்துராது அப்டியே ஒரு ஒரு நாலஞ்சு தடவ செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அதுல
இல்ல இல்ல பல்ல நா பலவாட்டு செஞ்சிருக்க அந்த பக்குவோ மட்டு எனக்கு வர்ல
வரமாட்டேங்குதுதா பரவால்ல ட்ரை பண்ணிருக்கீங்கல்ல அதுவே பெரிய விஷ்யோல்ல
காலோ அதிகமாகாயிடு ஒன்னு வந்து உப்பு கம்மியாயிடு எதுனா ஒரு ப்ரச்சன அதுல வந்துரு அ ப்ரியாணி செய்போது மட்டு
ப்ரியாணி சரி உங்க வீட்ல இருக்கவங்களா அத நல்லா விரும்பி சாப்புடுவாங்களா
ஆ சாப்புடுவாங்க கண்டிப்பா கொ கொஞ்சோ அவுங்களுக்கு கொஞ்சோ கொலஞ்சா நல்லா இருக்கு அவுங்களுக்கு நமக்கு வந்து வெற வெறையா இருந்தா தா நம்மளுக்கு கொஞ்சோ
நல்லா இருக்கு அப்டியே உதுரி உதுரியா இருக்குனு சில பேருக்கு
எனக்கு வந்து கொஞ்சோ அதா சொ
தா நல்லது தான கொஞ்சோ உதுரி உதுரியா சாப்ட்டு போறடி கொஞ்சம் கொலைஞ்சி சாப்பிட்டா அது வேற டேஸ்ட்டா இருக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க பிரியாணிக்கு சீரக சம்பாவா
ஆமா ஆமா சீரா சக சமதான் மேடம்
ம் ந
சீர்க்கா சம்ப இக்கண ய வ கக்குதா
ஆகேக்குது சொல்லுங்க
ரே ச சம்ப யஸ் பண்ணுவோம் நாங்கே சமைசம் ஆமா நான் சீரக சம்பா யூஸ் பண்ணும்பதம் நாங்களே யூஸ் பண்ணா
ம்
சம்பாதிக்கணும் நாங்களே சாப்பனா வந்து நான் பச மதியான் அதுபடிய ன் பண்ணனு
ஓ நீங்களே ஆட் பண்ணுவீங்களா
ஆமா ஆமா அது எங்களுக்கு பிரச்சனை இரு காது ஒருநாளும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் பிரச்சனை இ இல்லை எங்களுக்கு
ஓ
பத்தமது வயசு நீங்க தேவீங்களா
நான் சீரக சம்பாளையும் செய்வோம் பாசி ஒவ்வரு வச்சுச்சுன்னா பாஸ்மதியில செய்வேன் நானுமே ரெண்டு ரைஸுமே யூஸ் பண்ணுவோம் நீங்க சீரக சம்பால எப்படி ஹோல்சேல் கடையில் வாங்குவீங்களா இல்ல எப்டி ப்ரொவிஷனல் கடைலையா
ஹோல் சேல் கதா மு ந மத்லி வீட்டுல இருக்கணும் மந்த்லி ஜி போறோம்லாம் தெரியல நீங்கல்லாம் ஹோல்சேல தான் மந்திலி மந்திலி வாங்கு
சேரி சரி அதாவது இந்த அண்ணாச்சிகடை அந்த மாதிரி கடைங்களா
இல்ல இல்ல மா ஆ அதே போல கடைதான் கொம் ஹோல்சேல் கடை
ஆ அதுதான் அதுதான் ஆ
தேவையான பொருள வந்து பக்கத்துல வோன் காய்கறி காய்கறி கூட வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் இருந்து வாங்கிடுவோம்
சேரி சரி சரி சரி நாங்க வந்து காய்கறிலாம் இங்க சந்தையில வாங்கிடுவோம்
ஆ
ம ப்ரொஃஷ்னல் எல்லாம் டிமார்ட்டில் வாங்கிடுவோம் நாங்கள்
ம் கம்மியா இருக்கூல அங்க
க்க ஓரளவுக்கு எங்களுக்கு ரீசனபிளா இருக்கும் இரும் அதனால் அதாங்கே வாங்கிருக்கோம்
கட இ எல்லாமே வ மேடம் சோப்பு சாம்பு இது அது
நல்லது நல்லது மு ஆ பரவாயில்ல உங்களுக்கு ஏன்னா ஒரு மூவாயிரம் ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரு நாலாயிரம் கிட்ட வரும்
எத்தனை பேர் இருக்கீங்க
நானு பசங்க ரெண்டு பசங்க வீட்டுக்கார இருக்கோ
அ
மொத்தம் எல்லாமே நாங்கள் அங்கே தான் வாங்குவோம்
மொத்த எத்தனை பேரு
நாலு பேரு
நாலு பேருக்கு மேடம் நாங்களும் நாலு பேர் இருக்கோம்
குட்டி பசங்க ரெண்டு பெரியவங்க ரெண்டு